கே கேக்குதா ஆஹ் கடைசி கால்
அவன கேட்டேல்ரா இப்ப நம்ம பேசறவங்ளுக்கு நூறு வா வருமா நம்ம பேச்ச கேக்கறா பாத்யா அவனுகு எண்ப ரூவா வருமா
ஆமா அதா சொன்னா ஆமா அதா சொன்னா
இப்போ என் எனக்கு பண்ணிகற இப்ப என் எனக்கு எண்ப ரூவா கிரெடிட் ஆகுமா
மா
இது என்னடா இது அப்பனா எங்கேயோ வரு மேடா ஒரு காலுக்கு நூத்தி எண்ப ரூவா சம்பாதிலா டா ஒரு காலுக்கு நூத்தி எண்ப ரூவானா பத்து கால் ஆய்ரத்தி எட்நூறுபா
ஆமா அதான்டா சொன்ன மூணாய்ரூவா மூணாய்ரோ நாலாய்ரோ லா எடுக்கராங்
இருவது கால் பேசுனா மூனாய்ரத்தி ஆர் நூறு முப்பது கால் பேசுன்னா மூனாய்ரத்தி ஆறுநூறு பிளஸ் ஒரு ஆயிரத்தி.. எட்நூறுனா நாலாய்ரத்தி அஞ்சாய்ரத்தி எரநூறுபா வருதுடா
ஆமா அர்ஜண்டா எடுத்துக்றானுங்க ஸ்கிரீன் ஷாட் பாக்ல நாலாய்ரெல்லா எடுத்துருக்கானுங்லே
ஆஹ்ன்
ஸ்கிரீன் ஷாட் பாக்லய குரூப்ல
அங்க போவே இல்ல அதுக்குள்ள அவங்க மெசேஜ் மெசஜ் போட்னே இருக்கானுஹ முடியு முடியுனு அத பாத்த தலவலி வருது எனக்கு
ஆஹ் நாலாயிரம் எடுத்துக்கிறான் ஒருத்தன் நாலாயிரத்தி தொள்ளாயிரமோ என்னமோ எடுத்துக்கிறான்
வந்தா எனக்கு எனக்கு எனக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபா வந்துச்சுன்னா போதும் மூணு சட்டைய காலேஜ் போறதுக்கு எனக்கு
சட்டைக்கோசோ நீ கால் பேச
சட்டை ஒரு மூணு சட்டைக்கோசம் பேசி அடுத்த டாஸ்க்கு மூணு பேண்ட் அவள்தான் ஒரு டாஸ்க்கு ஒரு ஒரு இது முடிச்சிர்னு டிரசுக்கு தான் நா கால் பேசுரது இல்னா ஆப்பே எத்திக்க மாட்டே டிரெஸ்சு
ம்
என்னனா சொ எதோ சொன்னாண்ணா சாம்டே அப்புறமா போன் பண்ணானா பார்ட்டைம்க்கு பொய்லாண்ணா
எதுவு போன் பன்னியா அதுதான் இன்னைக்கு இது நான் அந்த பையன் அங்க வேல செய்றானுங்க ரெண்டுப் தெர்ல நாங்க போன ஆறு பேர்ல ரெண்டு பேர்தான் வேல செய்றாங்கோ மிச்சலா வெளிய வன்டானுங்க
ஆஹ்ன்
ஆ போயிட்டாங்க அவ கிட்ட மட்டும் கேட்டு சொல்றேன்
கேக்க சொல்லு அந்த டைமிங் மட்டும் கொஞ்சோ பாக்க சொல்லு எத்தின மணிக்கு வீட்க்கு வந்துடுவ கரெக்டா போரூர் எத்தன மணிக்கு வருவ காலேஜ்ல உட்டாங்கணா இப்ப இன்டர்ன்ஷிப் இல்லாம சொல்றே இன்டர்ன்ஷிப் முடிஞ்சிச்சினா எப்ப முடியு
இண்டன்சிப் முடிஞ்சிட்னா அஞ்சு மணிகலா வந்துருவே அஞ்சு அஞ்சரை அஞ்சைமுக்காலுக்கலா வீட்டுக்கு கிடப்பே
ஆஹ்ன் அந்த டைமுக்கு வந்தனா நம்ம ஒரு ஆறு மணிக்கு போய்டுவோமா
அந்த டைம் இங்க இருக்க மாட்டானே அதான மேட்
அதான் ஆறு டு பத் எத்தனாவது கரெக்டா இருக்குண்ணா நான் போய்ட்டு வரதுக் டைமிங்கே இருக்காதுடா ஆறு டு பத்துனா சும்மா ஏதோ போயிட்டு வர மாரி இருங்குண்ணா நீ இப்ப எட்டு மணிக் கிளம்பனு வச்சுக்கயே சாப்ட்டு கீப்ட்டு கிளம்புண்ண
புத்தன நாளாம் பதினோறு மணிக்கு போய்ருந்தோம் நாளா
ஏய் நைட் ஷிப்ட் அது வேறடா நைட் ஷிப்ட்ன்ரது போலனா சாப் புட்டு ஒன்போது மணிக்கு கெலம்பி போன ஒன்போது மணிக்கு போய்ட்டு காலையில அஞ்சு மணிக்கு வந்துண்டுருப்போ
நீ அது ஒன்போது மணிக்கு போவ வேண்டா பதினொரு மணிக்கு போனும் பதினொரு மணி அப்டி போயிட்டு ஆறு மணிக்கு வீட்டுக்கு வரணும் பதினொரு மணி தான் வீட்ல இருந்தே
எனக்கு அங்க வேல ஒன்னும் இல்ல அவ்ளோ கஷ்டோலா இல்ல அங்க போயிட்டு சும்மா மிஷி ட நீன்ருப்பே போர் அடிச்சினு இருக்கு அவ்ள்தான்
கம்பெனியான்ட போயிட்டு அங்க போயிட்டு ஜம்னு வண்டி வரும் ஆர்ட்ரு போ அசைன் பண்ணுவே டாக்கு அசைன் பண்ணுவே
வந்த புதுசுல நான் போயி பத்துருவேன் நானு வேலை கொஞ்சோ நேரோதான் இருக்கு ஒரு மூணு அவரு நாலு அவரு வேலை முடிச்சிட்டு போய் பத்துருவேன் பன்னெண்டு மணி ரெண்டு மணி வரையு நான் இருக்கனுமே
டாக் அசைன் பன்னுவே அதுக்கப்பரோ சைட்டா போவே வண்டி வரும் வண்டிய ஸ்கேன் பண்ணி அந்த லோடு கத்த ஆரம்பிச்சிருவேன் ஒரு லோடு ஒரு வண்டி பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் நிக்கணும் அது மேல நிக்கூடாது டக்குனு ஏத்தி அமச்சிர்னு அத பெரிய வண்டினா ஒரு ஒன்னவரு ஒன்ர அவரு அனா அங்க அப்டில்லா மாட்டேன் ஒரு வண்டியா ஓட்டுவேன் ஒரு அரைஅவரு ஓட்டுவேன் அதையே பொர்மையா அது வேற பொருளு காணாம போயிடும் வராது பில் பண்ணி
ஆஹ்ன்
அந்த பொருளெல்லா வந்தோனே தா ஏத்தி அனுப்புவ ஒரு பொருள் ஒரு ஒரு பொருள்ல்லா கம்பல்சரி ஏத்தி ஆவனு அந்த இதுல அந்த ரூட்ல
ஆ
பப்பர் பேக்லா ஏத்தி ஆவனு பப்பர் பேக் போயி தேடி ஏத்துனு வந்து அதுக்கு பில்லு போட்டு அத ஏத்தி ஆவணு பப்பர் பேகு ஏத்துர லோடுல பப்பர் பேகு கோல்டு பே கோல்டு பாக்ஸூ தா ஏத்தி ஆவனு கன்ஃபாம் கம்பல்சரி
ம்
அது ஏத்தி அனுப்பல்ன்னா அவள் தா அதுக்கு வேற திட்டு உழு ரெண்டாது வண்டி போட்டு அதுனு அதனால என்ன பண்னோ லோடு ஏத்திட்டு பப்பர் பாக்ஸு கோல்டு பாக்ஸ் பு போட்டு அம்சோ வண்டி ஃபுல்லா அனுப்புவ டிரைவர்லா அழுவானுங்க ஏங்கிட்லா தெரிமா எ டாக்ல வண்டி போட்டாங்கனா வய்வானு அம்மீங் போட்ன பின்னாடி
ஆ
அது மேரி போடுவ அரிசி மூட்ட ரெண்டு பைங்களா இருக்கு பஸ்ஸுகே அடிக்கிடுவ ஃபுல்லா
அ
கி கோல்டு பாக்ஸா இது பிச்சத்து ஒச இருக்கு கோல்டு பாக்சு கோல்டு பாக்ஸ அடிக்கிட்டு இந்த பேப்பர் பாக்ஸ் அடிக்கிட்டன் வச்சுக்க முக்கா வாசி எடோ ஃபுல்லா ஆயிரு இந்த கேப் இருக்கு பாரு
ஆ
அதெல்லா இந்த அசி பை தூக்கி போடுவ அசி பை மைதம்மா அது இதுன் தூக்கி அடுக்குவ வண்டி இவங்களுக்கு லைட்டா போவு வண்டியாடி கீழ எறங்கி போறோ ஒரு வண்டி எல்லா அப்டி எறங்கி போச்சு அவன் டிரரைவரு கத்துனா என்றப்பா ஏத்து விட்றுலான் நெனைக்றியா அப்பிலா எனக்கு தெரியாதுன்றுவ டீசென்டா சொல்ற நம்மேல் தப்பு இருக்காது வண்டியனா பிளேட்டு வீக்காதுனா எறங்கி போயிடு அதனால ஏத்தி உடச்சு மட்டுந்தா நம்ம கணக்கு வரு ஏத்தி விட்டனா அத அவன் எப்டினா அவன் ‌அ முந்திச்சு அதே மாரி ஆ
ஆ
அதே மாரி அன்லோடிங்கு வரு அன்லோடிங் போணன் வச்சிக்கய அந்த சைடு அன்லோடிங்கி ஆரஸ்டு ஹாலு எல்லா இங்க எறக்குவாணுங்கோ
ஆ
நா நெரையாப்போ அவ்ள்தா அதுல எதனா பொருளு கிருளு வராது பைக்ல வச்சுனு எலக்ட்ரானிக்ஸு அர்பாட்ஸு
அ
அது மாரி எதனா எலக்ட்ரானிக்ஸ் பொருள் யூஸ்புல்லா இருக்கற்து மட்டு தூக்கி பக்கெட்ல வச்சுனா சம்பளோ வந்துரு செச்கிங்கி செக் கிட்டிலா நம்ப நாம போ நா போ நாங்க போம் போது செக்யூரிட்டிலா எங்க டைப்பு
ஆ
எங்க கூட அடியே புடிச்சு வச்சுனு போனு கின்னா யாருக்குமே அலோட் கெடயாது இந்த புச்கிங்கு இன்வன்ட்ரிக்கலா கெடையாது அவ்ட் பாண்டுக்கு மட்டுந்தா ஃபோன் எத்துனு போவோ எல்லாருமே எல்லாரு கைலயு ஒரு ஃபோன் இருக்கு அவ்ட் பான்ட்ல அதே மாரி அங்க யாரு எங்க எச்சா கார்த்திகா ராத்தனா வப்பாரா அவரு கூட்டுனு வந்துருவாரு அத நாங்க வச்சுப்போ மேமுக்கு ஒரு மெசேஜ் போட்டு வுட்ரு மேம் அவ வர மாட்றா இங்க நாங்க என்னா தா பதில் சொல்ல தெர்லன் சொல்ட்டு அவ ஒன்டர்லால இக்குறா இன்ஸ்டாகிராம்ல இன்சன் பாரு காலைல பீச்சுக்கு பேட்டு இப்ப ஒன்டர்லால இருக்காரு அவுரு ஹலோ
அவ ஆளு கூட சுத்தின் ருப்பானுங்க
ஆ இங்க கேக்குறாங்கோ அப்றோ நம்ம போயிட்டு எதா சொல்ட்டாங்னா நம்மால எல்லாருக்கு மேல கெட்ட பேரு வருல ஆ
லீவுன் சொல்ட்டு போ வேண்டிதான
சொல்லே எதுமே சொல்ல மாட்டா ஃபோன் பண்ணால இப்ப எடைல ஃபோன் பண்ணியாது சொல்ணுல டே இந்த இதுல வச்சு பார்டா ஆ புரிதா மேல நீ போட்டதா சேர் சேர் அப்ப அந்த பாத தா தள்ளி தள்ளி பாரு அதா இது இங்க எதுமே சொல்ல மாட்டா அப்றோ நம்ம புடிச்சி காலேஜ்லந்து நம்மள கட்டுவாங்கள
ம்
அப்போ அதனால அவனால நம்ப இழுக்காத நா இங்க வந்து ஒக்கான்ட்டு போறே அப்போ நம்பு இதுன் சொல் சொல்ல
வரமாட்றே சொல்லுவாங்ளா இல்ல வர மாட்றானுங்கன் சொல்லுவாங்ளா
வர மாட்றாங்கன் சொல்ட்டாங்கன்னா அப்றோ நமக்கு கெட்டு போயிடு அப்ப அப்றோ எல்லாரையு திட்ட மாட்டாங்கன் பேசி வச்சே ஆ இன்னா டேய் நீ ஆஸ் சில்ல நீ மேம் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணு இப்ப அவங் என்ன கேட்டாங்கன்னா நா சொல்றே மேம் நா இவனுங் கிட்ட சொல்ட்டே க்கு இன்ஃபார்ம் பண்ணு அப்றோ டிசெண்ட்டா சொல்ற அவங் கேட்டு போ அவ வந்து நம்ம வந்து ஏ மெசேஜே பாக்க மாட்டா சா அவ அவ தெரிமா ஹலோ அதா சொல்ற ஆ
டெய்லி என்ன ஆளே பாக்க முல்ல காலேஜி அங்க
செய்யா
உம்
செய்து ஆ சைட் அந்த சைடு சுத்திங்றானா ஏ வீட்ல தாண்டா இக்குறா அவ இன்ஸன்டு போட்னுக்குறானா பாருங்கடா
இன்ஸ்டா உள்ளே போல்றா காய்லேந்
டேய் நெட்டுக்கடில பாரு
ட்டா உள்ளே போலியா காயிலேந்து ஆ
ஆஹ் பதுனொன்னு அம்பத்தெட்டு
பத்து நிம்ஷோ ஆச்சுனா அவ சுரேஷ் கால கட் பண்றான்டா பேஸ் சொல்ற பேசு
டக்குனு எக்ஸ்ட்ரா கா எக்ஸ்ட்ரா டைம் காசு வந்ச்சுனா என்னா பண்ணுவ பெனிஃபிட் தான எல்லா பத்தர மணிக்குலா கட் பண்றோ பத்
வந்தா வர்ட்டு வல்லனா போட்டு கட் பண்ட்டு அப்றோ வர வேண்டிய காசு வர போய்ர போது அவனே கட்டாவுர வரைக்கும தா அதனால தா
ஆ டக்குனு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் தான நமக்கு
அவனுக்கு கிரெடிட் ஆச்சு ஒரு நம்பிக்கை வந்து ச்சுடா கிரிடிட் அவனுன்னுட்டு இப்ப நம்மளுக்குள்ளரா பேசிச்சு இருக்றோ நம்மளுக்கு எதுவுமே வரலையே
இனிமேதா வரு முப்பது கால் முசுக்கிறே அதுக்கப்புற நீ பண்ணு லைன்னா பண்ணு ஏத்தனை கால பண்ணிட்டு பேசு டு எல்லார கிட்டயு கூடு நா அந்த பயனுக கிட்ட பேசுறேன்
நாலு கால் போடுறே நீ அப்புறமா நா சாப்பிட்டு பண்றே ஒரு நாலு கால் ஒரு நாப்பது நிமிஷம் ஓடுமா ஒரு அரை ஹவர் பேசணமா நாற்பது காலுக்கு ஒண்ண ஒன்னு நாலு கலுக்கு பதினாறு முடிஞ்சு குது தா இன்னு ஒரு நாலு கால் பேசனா இருபது ஆயிறுடா அப்புறமா உ கைலே ஒரு அஞ்சு சுரேஷ் கைலே ஒரு அஞ்சு பேசிடுவே
ஆ
இப்ப இல்லா உனக்கு இப்ப ரெண்டடிகற சுரேஷ்க்கு ஒரு ரெண்டாடிகிற சுரேஷ்க்குப் போதா இல்லான்னு தெரில அவ வச்சு கொஞ்ச நேர ஓட்டலா கத கித எதனா இப்ப கான்பரன்ஸ் போடுற மாரி இருந்திவெச்சுக்கோயே அடிச்சி பேசினுயிருக்கலா மூணு பேரு
சரி அப்போ சு சுரேஷ்க்கு அடி ஃபோன் போட்டு
அவனுகுதா போமாட்டேங்குதே காலே
கொன்னாங்கயச்சி பண்ணு இப்ப ட்ரை பண்ண போம் பாரு மறுபடியு
ம்
இல்ல எனக்கே பண்ணதுன பண்ணு
உனகு போடறே ஒரு ரெண்டு கால் போடறே உனக்கு ரெண்டு கால் போ பண்றே இருவது ஆயிடு அப்புறமா சாப்பிட்டு ஒரு மூணு மணி மேல பண்றே ஒனக்கு ஒரு நாலு அஞ்சு காலு அவனுக்கு ஒரு அஞ்சு காலு நைட்டுக்குளே முடிஞ்சிரும் அ நைட்டு கூட இந்த அஞ்சரை டு ஆறுரைன்னன்ற போட்டிருந்தா டைமிங்ல
ஆ
இவ்வளவு முடியணுமாடா ஒன் ஹவர் பேசுனா முடிஞ்சுரு ஒரு ஆறு காலுலயே ஒன் ஹவர் பேசனா ஒரு அஞ்சு கால்ல முடியு
இப்பன்னா எத்தனை காலு பதினாறுல இருக்
ம் ஒரு நா
இப்போ நாலு பேசின இருவது ஆயிடுதா அவ்ளதா அதுக்கப்புறோ ஒரு அஞ்சு காலு பேசுறே
ஆ உனக்கு உனக்கு முஞ்சிச்சு சுரேஷுக்கு முஞ்சிச்சு உங்க ரெண்டு பேருக்கு ஃபோன் பண்ணலாம் சுதிரூக்கு முடியல சுதிருக்கு பேசனா நானு பேசனு அவனு பேசனு
பிரேமுக்கு ஃபோன் பண்ணிட்டு என்ன டா பண்ணணு கேட்
கேளு கேளு நான் அதுகுள்ள சுரேஷுக்கு போட்டு பாக்கறே அவ எத்தானா அவனுக்கு ஃபோன் பண்ணு பேசுறே எடுக்கலேன உனக்கு ஃபோன் பண்றே இச் சியா
அ சேசனே ஃபுல்லா இருக்றப்பா இங்க
என்னா சந்திச்சானா கவர்மெண்ட் லீவு அன்னிக்கி
ஆஹ்ஹா காலைல ரிமண்ட் பண்ணாங்கன்னா வந்து கையெயெழுத்து போட்டு போயிர்காணுங்கடா பெயிலே வாங்குவங்க எல்லா இங்க அல்ல ஏது நோட்டு வாங்கி நோட்டு எழுதி கையெழுத்து வாங்கி அம்சின்னு ஆ
தா ஜாயின் பண்ற போறங்க ஏ தங்கச்ச சைபர் செக்யூரட்டி போட்டு பி எஸ் சி சைபர் செக்யூரட்டில்ல
ஆ
போலீஸ் ஸ்டாஷன்லா போய் சொல்லற போறே
வெரிவிக்
அதா ஏன்னா இப் எப்டின்னாலும் கவுர்மெண்ட்டு ஜாப்பு ச இது இந்த ஃபீல்டு வேரே ஐ டி ஃபீல்டு வேற
ஆ போடு ஆனா ஆனா ஆனா சொல்லறதுக்கு இல்லைய ஆனா பு்ரோக்ராம் படிங்க தெரியுல்ல சைபர் செக்யூரிட்டி ப்ரோக்ராம் ஆமா கோடிங் போனா தா வேல ஆகு உ தங்கச்சி கிட்ட கேள்றா எதுக்கு ஈஸியாருக்கானு
அது சொ நா சொல்ட்ட கம்ப்யூட்டர் ரிலேடடா போய்க்கோயின்டு கம்ப்யூட்டர் ரிலேட்டேடுனா என்ன போறதுன் கேட்ச்சு இப்போ சைபர் செக்யுரிடி படிசுக்கோ போலீஸ் ஆவு போலா அப்டி போலீஸ் வேல கெடைக்கலினா நா ஐடில வேல வாங்கி அது பண்ணிக்லா வேல பாத்துக்ல
அ போலீஸ் ஆயிட்லா இல்லனா டேட்டா என்ட்ரி சைபர் செக்யூரிட்டி அதுல கூட போலா
அ ஒக்காந்த எடத்தில இருந்தே ஒக்காந்த போலீஸ் வேல ஒக்காந்த எடத்துல இருந்தே வேல போலீஸ் வேல
பிரைவேட்லயு பிரைவேட்லயு போலா
அ நம்லே கூட பிரைவேட்டா ஏனா இ கிரிமினாலிசி ரூ போட்டு பாத்துக்லா